ஹலோ
கேக்குதுங்ளா நா பேசறது ஒங்ளுக்கு
ஒரு நிம்ஷோ இதுல லவுடோ ஆப்ஷன் இல்லல ஹலோ ஹலோ
கேக்குதுங்ளா நா பேசற்து கேக்குதுங்ளா நா பேச
ஆஹ் கேக்குது கேக்குது கேக்குது
நம் த தலைப்புக்குள்ள போலா இல்லைங்களா நேரடியா
ஆ பொயிர்லா இதுல ரெக்கார்டிங் ஆன் பண்ணிருவீங்கல்ல நா இது பஸ்ட் டைம்
ஆஹ் ஒன்னு கெடையாது ஆக்சுவ்லா வந்து அதுவே ரெக்கார்ட் ஆயிக்கு நீங்க எதுவு பண்ண வேண்டா நீங்க ஆக்சுவ்லா காலர்னா நா வந்து சில ஃபீட்பேக் தெறந்தே இருக்கு பின்னாடி
ஓகே ஓகே
ன்னா அதுவே ரெக்கார்ட் ஆன் ஆய்க்கு
ஓகே ஓகே
ஆக்சுவலா இப்ப நா வந்து காலர் நீங்க வந்து காலி அதாவது நா வந்து அழைக்கறவே நீங்க வந்து பேசுறங்க அப்டின்ற மாரி
ஓகே ஓகே ஓகே
நம்ப தலைப்புகுள்ள பே போலான் நேரத்த வீணடிக்க வேண்டா இது ஆக்சுவலா வெளிய பேசிகிறனு ஓகேங்க ஆரோக்கியம் தரும் உணவுகள பத்தி நம் ஆஹ் பேசிர்லா அத பத்தி பேஷ்லா சரிங்களா
ஓகே ஓகே
மேடம் கேக்குதுங்ளா?
கேக்குது ஒங்ளுக்கு கிளியரா இருக்கா? ஆஹ் கேக்குது கேக்குது
ஹலோ
ஹலோ
ஹலோ
எனக்கு கேக்குது கிளியரா இருக்குது ஹலோ கேக்குதா?
நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணாதா எனக்கு வந்து நீங்க கேக்றதா என்னனு தெரியு எனக்கு
அய்யோ நா எனக் கிளியரா தா இருக் குது ஒங்க நெட்வொர்க் கொஞ்ஜோ செக் பண்றீங்ளா? ஏன்னா நா வைஃபைவ்ல தா ஒர்க் பண்ணிட்ருக்கே.
உம் நானு வைஃபைவ்ல தா செட் பண்ணிட்ருக்கே சரி நா பேசறேங்க ஆக்சுவலா ஆரோக்யோ தன உணவு சொல்ட் நா பேசறே அப்டி நீங்கா ஜாயின் பண்ணிக்கங்க சரிங்ளா? ஓகே அஹ நா என்ன நெனைக்கிறேனாங்க உணவே மருந்து அப்டின்ற மாரி அந்த அந்த கருத்துல நா வந்து ஆணித்தரமா நிக்கிறே எப்டின்னா வந்து நீங்க என்ன சாப் ட்றீங்களோ அத நீங்க செ சரியான நேரத்துல சரியான விகிதத்தில சாப்ட்ற பட்சத்துல வந்துட்டு உங்ளுக்கு வந்து உணவு ஆரோக்கியமான உணவு, ஆரா ஆரோக்கியமான உடலமைப்பு இருக்கூ அப்டின்ற மாத் ரி நா நெனெக்றே ஈவன் ஆயுர்வேதிக்ல இதுதா சொல்லுது என்ன சொ ல்லுது அப்டின்னா உணவே மருந்து அப்டிங்கிறது வந்து கண்டத சாப்டுட்டு வந்து ஒடம்பு கெடுத்துக்கது பதிலு அ இதுதா சாப்புட்ணு இப்டிதா சாப்புட்ணுன்ற ஒரு மொறையோட வகுத்து சாப்ட்டோ அப்டின்ற பட்ச் த என்னோட கருத் துங்க. நீங்க என்ன நெனைக்கிறீங்க?
ரு சரியான விஷ்யம் தா. ஆ நேரத்துக்கு அதே மாத்ரி நேரத்துக்கு கரெக்ட்டா இப்பருக்ற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அ நேரத்துக்கு சாப்ட்றாங்களோ இல்லையோ ஆனா அந்த நேரத்துக்கான நேரத்துக்குமே வந்துட்டு வேண்டாத உணவ வந்து எடுத்துக்ற மாதிரி எனக்கு தோணியிருக்கு. அந்த காலத்துலல்லா அப்டியெல்லா கெடையாது. ஆரோக்கியமென்றது இப்ப வந்துட்டு ரொம்போ முக்கியமான ஒன்னு. எல்லாருமே இந்த ஜங்க் ஃபுட்ஸ் வந்துட் டு நெறைய எடுத்துக்றாங்க அதே மாத்ரி பாத்தீங்கன்னா ஒன்னுமே வேண்டா இப்ப வீட்ல கொழந்தைங்ளே இருக்றாங்க அவங்களுக்கு வந்துட்டு பசிக்கிற அந்த நேரத்துல சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தா அதுக்கு ஒரு ஃபை மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு பத்து நிமிஷோ முன்னாடி வந்து ஏதோ ஒரு லேசு குர்குரே இந்த மாத்ரி சாப்பிட்டாங்ன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆ ஒரு நாலு மணி நேரோ வரைக்குமே வந்துட்டு பசின்றதே இல்லாம இருக்ற மாத்ரி ஆயிருச்சி அதே மாரி அந்த காலத் தில பாத்தீங்கன்னா வந்து
அதாவது நீங்க சொன்ன இந்த ஃபாஸ்ட்ஃபுட் ஐட்டோ இந்த மாரியான கலாச்சாரத்த நம்
ஆமா ஆமா ஆனா அந்த காலத்துல வந்துட்டு கரெக்ட்டான ஃபுட் இருந்துச்சு அதே மாத்ரி இந்த அ கம்பு இந்த மாரி நெறைய தானியம் வகைகள் எடுத்திருந்தாங்க அத்னால அ ஆரோக்கியமூ அவ்ளோ நல்லாருந்துச்சு நெறைய நோய் நொடி நோய் எதுவூ இருக்ல ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்னு இதாயி சாப்ட்ருவாங்க வயிறுல ஃபுட் பாய்ஸன் ஆயிரூ காச்சல் வர ஆரம்பிச்சிரூ போ அதாவ்து ஒரு வீக்லி ஒரு ஒரு நாளாச்சு டாக்டர போய் பாக்காம இருக்றதில்ல அந்த மாரி சூழ்நெலெயிலருக்கு
ஆமாங்க ஆமாங்க நா என்ன சொல்றே அப்டின்னா நம்ம என்ன சாப்பட்றோமோ அந்த உணவு பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கணூ அப்டிங்கறது வந்து என்னுடைய மொத கருத்துங்க ஆக்சுவலா வந்து ஒரு உணவு சாப்பட்றோ அப்டின்னா கொழந்தைங்ளுக்கு தெரியாது அது கொழந்தைங்க வந்து நம்ம என்னா பண்ணாபன் பெற்றோர்கள் பெரியவங்க தா வந்து அத வந்து பாத்துக்கணூ அந் த கேர் எடுத்துக்கணூ பட் பெரியவங்ளே தப்பு பண்ணக் கூடாதுங்றதா என்னுடைய கருத்து எப்டின்னா வந்து இப்ப ஒரு சாப்பட்ற உணவுப்பொருள் சாப்பட்றோனா அது நம்ம வந்து ஒரு டேடா எடுத்து வச்சிரணூ இந்த பொருள் இந்த இந்த சாப்பாடு எனக்கு சேரூ இந்த சாப்பாடு எனக்கு சேராது அப்டின் ஒரு டேடா எடுக்கணூ ஒவ்வொருத்தர் கிட்டயூ சொல்றே நா இத அப்றோன்ட்டு வந்து எந்த பொருள் சாப்ட்டா வந்து நமக்கு வந்து எந்த மாரியான சக்தி கெடெக்கூ அப்டிங்கிறதா தெரிஞ்சிக்கணூ எந்த மாரியான காலகட்டங்கள்ல வந்து எந்த மாரியான பொருள் சாப்டணூ அந்த காலத்துக்கேத்தா மாரியூ அளவுக்கேத்தபடியூ தெரிஞ்சுர்க்கணூ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம தமிழர்கள்லா வந்து பெரும்பாலூ பாத்தன்னா இப்பதா வந்து அதிகப்படியானதா வந்து கார்போஹைட்ரேட் சேத்துக்கிறோ அதாது அரிசி சேத்துக்கிறோ இதுக்கு மின்னாடினா சிறுதானியங்கள் தா அதிகமா சேத்துக்கு குறிப்பா அந்த கேழ்வரகு ச சேத்துக்கிட்டோ. கேழ்வரகுல பாத்தீங்ன்னா வந்து ஒங்களுக்கு வந்து கொழுப்பு சக்தி கம்மியாவூ மினரல்ஸ் வந்து அதிகமாருக்கு ஒங்களுக்கு. ஸோ இந்த மினரல்ஸ் என்ன பண்ணூ அப்டின்னா ஒங்களுக்கு வந்து மத்த விதமான சக்திகள எடுத்துக்கிறதுக்கு அது வந்து பாடிக்கு வந்து அந்த இது வந்து ஹெல்ப் பண்ணூ ஆனா நம்ம வாழ்க்கை முறையில கேழ்வரகே வந்து இப்ப அந்த ஆக்சுவலா நம்மளுடைய மரபியல் உணவே வந்து கேழ்வரகுதா இருந்துச்சு ஒரு காலகட் டகுல ஏனா இந்த கிளைமேட்டுக்கு பசி தாங்கணு குவான்டிட்டி அதிகமாருக்கணு எல்லா விதமான சத்துக்களூ நிறஞ்சிருக்கணு அப்டின்ற பட்சத்துல இருக்கிற ஒரே தானியோ வந்து பல தானியங்கள் இருந்தாலூ நம்ம எடுத்துக்கிட்ட தானியோ வந்து அப்டித்தா நம்ம அப்டித்தா முன்னோர்கள் பழகிருக்காங்க இப் போ இந்த ஜென்ரேஷன் என்னாச்சு அப்டின்னா அந்த பழக்கத்த மாத்துது அதாவ்து அவேங்களுடைய நம்ம நம்ம பாடியோ டீகோட் பண்ணுது எப்டி டீகோட் பண்ணுறாங்க அப்டின்னா வேற உணவு குடுத்து அத வந்து மாத்துறாங்க அப்டி மாத்துறப்போ என்னாவுது அப்டின்னா வந்து அந்த செட்டப்புக்கே வந்து ஒரு கொழப்பத்த உண்டு பண்ணுது மென்னடா நம்ம முன்னோர்களா வந்துட்டு ஒரு வேற மாரி ஸ் சாப்ட்டாங்க இப்ப வேற மாரி சாப்பறாங்க அப்டின் சொல்லிட்டு பாடியே ஒரு கன்ஃப்யூஸ் பண்ணி உட்றளவுக்கு நம்ம பண்ணிட்டோ நம்ம கூட வந்து ஓரளவு சாப்பட்டுட்டோ இப்போ வர தலைமுறைல்லா இன்னூ மோசோ நீங்க சொன்ன மாரி வந்துட்டு பேக்டு ஐட்டம் பேக்டு ஐட்டம் பேக் டு ஐட்டந்தா பெரிய தலவலி பேக்டு ஐட்டம் பத்தி நா கொற சொல்ல மாட்டே ஆக்சுலா அது சேக்கன் வித் பிரசர்வேட்டிவ் அதுதா எனக்கு பெரிய ஒரு கன்சன் அது இந்த பேக்டு ஐட்டம் வந்து முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணாலே போதுன் நா நெனைக்கிறே
கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா வ ந்து பேக்டு ஐட்டம்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டுனா இந்த சிப்ஸ் ஐட்டம் மட்டுந்தா வந்திருந்துச்சு என்னோட அறிவுல பாத்தீங்கன்னா அதாவ்து இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் மட்டுந்தா வந்திருக்குது இப்ப பாத்தீங்கன்னா யாரு க்குமே வேல இல்லாத மாத்ரி சிக்கன்லருந்து ஃபிஷ்லருந்து எத் எல்லாமே வந்துருச்சு பிரிசர்வ்டு ஃபு்ட்டுன் சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் அத எடுத் து ஓபன் பண்ணிட்டு நம்ம வந்து பாயில் பண்ணி அதாவது ரெடி டு குக் மாதிரி வந்துருச்சு நம்ம ஒண்ணு சூடுப் சூடு பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி ஆ வந்துருச்சு அதே பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்துட்டு அதுக்கு தான் போறாங்க யாருமே வந்துட்டு இந்த அதாவது ஏதோ ஒண்ணு வரும்போது ஏதோ ஒரு உடம்புக்கு வந்து முடியாம ஆகும்போது மட்டுும் தான் இப்ப பாத்தீங்கன்னா கொலஸ ரோல் வந்துச்சு நா போட்டுும் ராகி எடுத்து இது பண்ணுவாங்க டக்குன்னு அந்த ஒரு கொலஸ்ட்ரலோட நம்பர் கம்மியாகுதுக்கு அது ஆ அந்த ஒரு எப்படி சொன்னீங்க ப்ளட் டெஸ்ட் பண்ணுவாங்க டு எயிடி இருக்கும் டு ஜாஸ்தி ஹெவியா இருக்கும் ஆ மட மடன்னு போய் ராகிட்டு இது பண்ணு இப்போ பாத்தீங்கன்னா என் வீட்லயே இப்பன் ஏன் வீட்லயே அப்படி தான் இருக்குது ஆ அப்படியே இருக்குது ஏன்னா ஒரு இது இப்ப கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆச்சுன்னா அது வரைக்கும் பீப் அப்படி இப்படின்னு அவங்கள்ட சொன்னா கூட அது வந்து எப்படி வந்துருதுன்னா ஐயோ அவ சாப்பிட கூடாதுன்னு சொல்றா அவ சாப்படுறதுல கணக் பாக்கறா அந்த மாரி சொல்றாங்களே தவர்த்து ஆனா யாருமே வந்துட்டு நல்லதுக்கு சொல் ராங்க அப்டின்ற மாரி சாப்படட்டும் சாப்ட வேணாம் நம்ம சொல்றதுக் தெரியாது இல்ல ஆனா அவங்க வந்துட்டு நம்ம எதுவு நல்லது சொன்னா கூட இப்ப ஏ மாமியாரே இருக்கா அவங்க அப்டி தா எடுத்துக்கறாங்க அவ சாப்ட கூடாதுன்னு சொல்லிட்டா அவ சாப்படறதில கடைசில பட்டாதா திருந்துவே அப்டின்ற மாரி இருந்து இப்ப கொலஸ்ட்ரால் ஜாஸ் தியாயிர்ச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது நார்மலா ஆட்டோமெட்டிக் கா அவுங்க வழிக்கு வன்ட்டாங்க என்ன பண்றது அப்டி இருக்கு காலகடம் அப் வயிசானா அவுங்களுக்கே சொன்னா புரியறதுல்ல அப்பறம் இப்ப எப்ப வளர்ந்து வர கொழந்தைங்களுக்கு எப்டி சொ
அது செரிங்க ஆக்சுவலா அது இன்னொரு கான்செப்ட் இருக்கு வயசான ட்ட இந்த இந்த பழமொழி தா அது இந்த ஆ சொல்லக் கூடாது ஆக்சுவலா இங்க ஆகாத மருமக கைப்பட்டாலு குத்தம் கால் பட்டாலு குத்தம் நீங்க சொன்ன நம்ம வந்து அங்க ஆக்சுவலா அந்த அறிவுக்கே ஏறாது நம்ம என்ன சொல்லவரன்றதே வந்து அங்க அங்க முன்னாடி வந்து பெரி கேட் இருக்கும் அது கேட்டு தாண்டி நீங்க ஒடச்சிட்டு உள்ள போன வச்சுக்கோ அது பட்டேறி வந்தா தா அவுங்களுக்கு தெரிய வரும் சோ வந்து நம்ம எப்டி சொல்றது இத ஆமா வேற ஏதாச்சும் உணவு பழக்கங்கள் பத்தி நீங்க எப்டி பீல் பண்றீங்க அதாவ வேற எதாவா
அதாவது இத சொல்னுல்லா நறைய இருக்கு சார் ஆனா எப்டி சொல்றது நம்ப ஒண்ணு நம்ப வந் வந்துட்டு ஒரு வழிமுறைல அப்டியே கொண்டு வருவோம் ஒரு மா ஒரு இப்ப இந்த வாரத்துக்கு வந்துட்டு நா ஷெடியயூல் போட்டு வச்சுருவேன் இ இந்த ஒரு வாரத்துல ஒரு ஒரு ஈவ்னிங் ங்க் டைம் ஆச்சு அந்த டீ குடிக்கிறது அந்த நேரத்துக் க்கு வந்து ஒண்ணு ராகி எடுத்துக்கலா இல்லாட்டி இந்த நீங்க சொன்ன மாரி கம்பு இந்த மாரி ஏதோ ஒண்ணு எடுத் க்கலா அந்த மாரி எதோ ஒன்னு அந்த டீ குடிக்கற அந்த டீய ஸ்கிப் ஸ்கிப் பண்ணிட்டு இது ஒடம்புக்கு ஒரு கொஞ்ச கொஞ்சமாச்சு ஒரு ஃபைவ் பெர்சன்டேஜ் ஆச்சு ஒடம்புக்குள்ளா ற ஏறுட்டுன்ற லெவல்ல நம்போ யோசிக்கறோ அந்த மாதிரி நா ஆ அவங்க வந்துட்டு அதுக்கு டீ குடிக்கலனா எனக்கு செட் ஆகாது அந்த மாதிரி பேச றாங்க அதே மாதிரி பாத்திங்கனா அதேதா கொழந்தைங்களு கொழந்தைங்களுக்குல இதெல்லா இ பாத்தாலே ஓடிருவாங்க என்னது அப்டின்ற மாதிரி ஓடறாங்க அதே மாரி ஆ அப்ப பேக் நா இப்ப பாத்திங்கனா டூ மன்த் வெக்கேஷ ன் நா வந்துட்டு பேக்கரி ஃபுல்லா எப்ப பாரு ஸ்நாக்ஸ் இருக்கு அந்த பக்கெட் ல வந்துட்டு ஃபுல்லாயிட்டே இருக்கணு அது அவங்களுக்கு பாத்து பாத்து பழகிருச்சு நம்ம என்ன யோசிப்போ ஸ்கூலுக்கு வேணுமே ஸ்கூலுக்கு வந்துட்டு பாத்திங்கனா நா ரொம்ப ஹெல்த்தியா யோசிப்பே ஏன்னா எப்டி சொல்றது இப்ப வளர்ந்து வ இவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் தெரியற வயசு வந்துச்சுன்னா இவங்க சாப்பிட மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு மொளக்கட்டின பயிறு இந்த மாரி சாலட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தே அவங்களுக்கு அதெல்லா புடிக்குறதுல அப்பிடியே ரிட்டர்ன் பேக் அப்பிடியே வீட்டுக்கு வந்துரு அத நா வந்துட்டு தூக்கி போடுறதுக்கு கஷ்டமா இரு ஏன்னா அது அது வாங்கி அது செய்யறதுக்கு பட்ட கஷ்ட எனக்கு ஒருத்திக்குதா தெரியும்னு சொல்லி நா அத சாப்ட்டுருவ அது ஒ ஆயிருக்கது நா சாப்ட்டுருவ நீ சாப்பிடாத போ அதுக்கப்புறோ என்ன பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு வாங்கிட்டு வந்துருவாரு ஸ்நாக்ஸ் வாங் வந்து அது அப்பிடிய இருக்கணு இந்த டூ மந்த் என்ன பண்ணிட்ட ஸ்நாக்ஸுக்கே வேண்டா சொல்லிட்டு ஃபுல்ல ஃப்ரூட்ஸ் பண்ணிட்ட
அத அத அதா ஃப்ரூட்ஸ் நல்லதுந்த வெயிலுக்கு ஆமா
அது எவ்ளோதா செலவானாலு பரவாயில்ல பாத்தீங்கன்னா இந்த சம்மர்ல எல்லா ஆப்பிள் வந்து த்ரீ டுவெண்டி வரைக்கு போச்சு கேஜி பரவாயில்ன்னு சொல்லிட்டு என்ன ஏன்னா இது கொஞ்சோ ஜாஸ்தி பண்ணிட்டோன்னா அந்த த்ரீ த டு்வெண்டில அதுக்கு டபுளா போயிட்டு ஹஸ்பிட்டல கொண்டு போய் குடு னு அதுக்கு பரவால இந்த த்ரீ ட்வெண்ட்டியே பரவாயலான்ற மாதிரி யோசிக்க அந்த மாரி யோசிக்க வேண்டிய ஒரு நெலைமைக்கு வந்துருது ஏன்னா ஃபுல்லா வெயிலு அந்த வெயில்ல ஃபுட்டா எதுவுமே எடுத்துக்குறது இல்ல இந்த நம்ம ரைஸ் அந்த மாரி எதுவு எடுத்துக்காம புல்ல ஜங்க் ஃபுட்டவே ரோ போட்டு டம்ப் பண்ணிறாங்க
அம் தோழி நமக்கான நேரம் முடிஞ்சது அடுத்த கால் பேசலா சேரிங்களா ரொம்ப நன்றிங்க